நலமா இருக்கீங்களா
ஆ நல்லாருக்கோம் தோழி நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்கோ தோழி
சாப்பாடல்லா ஆயிடிச்சா தோழி
இப்பதா சாப்ட தோச சாப்ட நீங்க சாப்டீங்களா
ஆ நாங்க முன்னாடியே சாப்டோ தோழி மதியானோ வச்ச சாததோ வேற நெறைய மீஞ்சுருச்சு அத அத சாப்புற மாரி ஆயிடுச்சு கணவருக்கு இப்பதா வந்த பிள்ள எப்டி இருக்காங்க
இந்த விளையாடிட்டுருக்காங்க
ம் கணவர் நல்லாருக்காங்ளா
ஆ நலமா இருக்காங்க
ம் ம் சந்திரி அம்மா அப்பா எல்லா எப்டி இருக்காங்க
எல்லாரும் நலம்
ம் சரிங்க தோழி
அங்கு குழந்தைகள் எல்லாரு எல்லாரும் நலமா
ஆ எல்லாரு நலம் தோழி ஆ தூங்குறாங்க கொடைக்கானல் போகுணு அப்டின்னு சொல்லிருந்தீங்கில்லயா
ஆமா
என்னாச்சு முடிவு பண்ணியாச்சா
அவுங்கதா கார் இருந்தாதா வருவன் சொல்ட்டாங்க
யாரு கணவரு
ஆமா
சரி
ம் கார் இல்லாம அவுங்க வரமாட்டாங்களா
சரிங்க தோழி
ஆ நா வரவேணான்னு சொல்லிட்ட வரவேணா விட்ருங்க அப்டினு சொல்லிட்ட
சரி நீங்க எப்டி ட்ரெயின்ல போலானு பிளான் பண்ணிருக்கீங்களா
இல்ல இங்கிருந்து ட்ரெயின்ல போய்ட்டு ஆ ஆ அதுக்கப்புறோ அங்க இருந்தே பஸ் இருக்கு டேரக்ட்டா
ஓ சரி
அதுல போனாவே எப்படியு வந்து ஒரு முன்னூர்வா கூட தா ஆகு முன்னூர்வா தா ஆகு
சரி சரி நம்ம எந்தளவுக்கு வந்து பட்ஜெட்ட கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பட்ஜெட்ட கம்மி பண்ணாதா நம்ம அட்லீசு இந்த இப்ப சு இங்க குடுக்கற செலவு காஸ் யாவது நம்ம வந்து எதனா வாங்கி சாப்புறது கூட செய்யலா
ஆமா
ம் சரிங்க தோழி
அங்க போயி ரூம் செலவு ஏதாவது வா ங்க வாங்னம்னா அந்த செலவு அதுதா ஆகு ரூம் செலவு சாப்பாடு செலவு
ஆ ஆ இப்போ சரி அவ இப்ப ஆ
இங்க இருந்து நம்ப ட்ரெயின்ல போயிட்டு அங்க போய் வேணா கார் எடுத்துக்கலா அப்டி சொல்லி கேட்டு பாத்தே
அங்கனா ப அந்த அளவுக்கு காருணா அங்க கம்மியா வருமா இப்டி அதிகமா வருமா
ஆமா இ நமக்கு இங்க இருந்து கார்ல போறதுதா தூரோ அ கிலோமீட்டர் கணக்கு தான நமக்கு
சரி இப்ப அங்க போய் கார் எடுத்தாலு ஒரு நாள் ரெண்டு நாள் வாடக அந்த மாரிதான எடு
ஆமாமா இதுல பாதி தா வரு
எப்டி
நம்ப இங்கிருந்து எடுக்குற செலவுல பாதிதா வரு
மோண்டு தொகையே கறவா வருசொல்றீங்க இ அங்க போய் நம்ம கட்டணு ஒரு நாள் வாடக
இல்ல அதா கிலோமீட்டர் கணக்கு தான உங்களுக்கு
ஓ செரி செரி செரி அவ எல்லா அதே மாரியே இது பண்ணிக்கலா இல்லயா ஏனா நம் ஒரு நாளக்கு நமக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியா தானே ஆகு நமக்கு செலவு
இல்ல அ என்னோட கணவு கணவருடைய எண்ணம் என்னனா நம்ம அப்பிடி போனோம்னா அது வந்து டூர் போற மாரியே இருக்காதா
ஆ ஆ
அ அதனால வேண்டா அப்டின்னாங்க
ம்
அப்ற வந்து பண திமிருல ஆடாத அப்டின்னாங்க
ம் ம் ஏன்னா நம்ம இங்க இருந்து நம்ம கார்ல போலானு அது டைம் இருக்கு அப்டிங்போது நம்ம இங்க ட்ரெயின் இருக்கு அப்டின்றது எனக்கு தெரியாது ஏனா அங்க எல்
அம்மா இங்க இருந்து திண்டுக்கல்லுங்ற
என்னா பண்றது
இங்க இருந்து திண்டுக்கல்ங்கிறது அங்க அடிவாரந்தா மலை அடிவாரந்தா அந்த அடிவாரத்துல இருந்து மலை ஏற்துக்கான செலவு தா ஆகப்போது
ஓ சரி சரி
அதுவே முடியாது அப்டின் சொல்றாங்க
அ அ இங்க இருந்து ட்ரெயின்ல போறதுமே ஜாலியா பேசிக்கிட்டு நல்லா போராடும்போது நல்லா சுத் த்தி பாத்துக்கிட்டே நல்லா போலாமே ஜாலியா போகலாமே இப்ப ட்ரெயின்னாலமே நமக்கு தனித்தனி கோச் மாரி குடுத்தர்றாங்க இல்லையா அந்த மாரி கூட எடுத்
ஆமாம்மா அதுதா அவங்க எதுக்குமே ஒத்து வரல
ஆ ஏன்னா நமக்கு இப்ப இத்தன பேருங்கும்பழுதே இப்ப அதிகபட்சம் வந்து நமக்கு தனித்தனி கம்பார்ட்மெண்டட் மாரி குடுத்துறாங்க இப்போ சென்னைக்கே நாங்க போனோ ஆ இப்ப எங்க மாமியார் வீட்டு க்கு எதிரே வீடு வந்து அவங்களுடைய அம்மா ஆ அவங்க தங்கச்சி எல்லா வந்திருந்தாங்க பத்தா அவங்கன்னா ஏசி தா வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க அது தனியா அவங்களுக்கு அந்த அந்த அந்த அறைங்கிறது தனியாவே உங்களுக்கு வந்துரு அப்டின்ற மாதிரி சொன்னாங்க
ஆமாமா
கொஞ்சோ அந் மாரி கூட எடுத்துக்க அதல்லாம ட்ரெயின்லய போயிட்டு வரலமே
இல்ல அதா சொ எங்க கணவர் வந்து முன்னாடியே சொல்லிட்டா போனா நா கார்ல மட்டும்தா போவே அப்டின்டு
ம் ம் ம் கார் ன்னா எப்டி பாத்தாலு ஒரு பத்தாயிரம் அல்லது பதினைந்தா வரைக்கு வருமா என்ன செலவு அப்டிங்கிறது
கண்டிப்பாக இருபதாயிரம் வரும்
ஆ காருக்கு மட்டு
ஆனா இப்ப இப்ப
ஆமா இப்ப இருக்கிற விலைவாசியில வந்து டீசல் வாடகை பெட்ரோல் வாடகை ஏறிட்டு
ஆமா ஏறிருக்கு
ஆ அதனால கண்டிப்பா கூட தா வரு
என்னதா நீங்கள் இப்ப திட்டமிட்டுருக்கீங்க
பாப்போ இதுவர எந்த ஒரு முடிவும் எடுக்கல
நாளைக்கி நைட்டு போ நாளைக்கி இரவு போனுமா
ஆ
போற மாரி
ஆ இல்ல
நாளைக்காவு போவ
ஆமா ஆமா வீடு வேற பாக்குற ஐடியாலா இருக்கோ
ஆ இல்ல இது இப்போ நீங்க இப்ப ஊருக்கு போற மேரி இருந்தா நாளை இரவு கெளம்பர மா
கா
செரி ஆமா இ இல்ல அது வந்து நம்ம அடுத்ததுல பேசலா ஆ ம் சரிங்க சரிங்க தோழி ஆக இப்ப நீங்க ஊருக்கு போகல கொடைக்கானல் போகல
ஒரே யோசனயா இருக்கு அது இதுவரயு எந்த முடிவு எடுக்கல ஏன்னா இவ்ங்க இப்டி சொன்னதுனால நம்ம அவ்ங்க சொல்லயு மீறி நம்ம போகுறது கஷ்டோ
ம் ம் ஆமா இது ரொம்ப தனிப்பட் டம் விதத்துல நம்ம கெளம்பி போனோம்னா நம்ம போயிட்டு வந்துறலா இது மாதிரி ஈஈ இனி நம்ம வந்து இ இவ்ங்கள சேத்து போனு அவ்ங்கள சேத்து போணு அப்டின்னா இப்டிதா எல்லா இடமு சொதப்பி நிக்கு
கண்டிப்பா நாதா நெனச்சிட்டுருக்க நம்ம நம்ம எங்க போறதா இருந்தாலு யாருகிட்டயு சொல்ல கூடாது யாரு வராங்க வரலனு கேக்கற எண்ணத்துலயே இல்ல நம்ம போணொனா நம்ம சத்த போடாம கெளம்பி போயிட்டே இருக்க வேண்டிதா அவங்கள கூப்படறே
ந்த விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க இல்லயா
ஆமா
ஆ அது மாதிரி கெளம்பி போயிட்டு வந்துறதுதா நல்லது நம்ம‌ வந்து இன்னொருத்தர் கூப்ட்ரோட்ந்தோம்னாமே அது ஆ அது ஆவாத கத அது
அங்க கு விநாயகர் கோவில் போட்ட போனதுக்கு காரண வந்து அங்க போகணுனு நாங்க போகல நாங்க வந்து வேலையா போனொ
அதுதா அப்பாவுடய தோழமைய பாக்குறதுக்காக போயிருந்தனு சொல் ஆமா
அவ்ங்க கொஞ்சொ வெளிநாட்லருந்து பொருட்கள் எடுத்துட்டு வந்தாங்க அத வாங்குறதுக்காக தா ம மெய்னா போயிருந்தொ
ம் ம்
அ அது போ போனது வேற அதா அதா அததா நினச்சிட்டு இருக்க அப்டி போன மாறி இனிமே போயிட்ணு யார்க்கிட்டயு நம்ம யாரயு கேட்கவே கூடாது யாரயு கூப்பிடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்ட ஏன்னா நம்ம ஒருத்தவங்கள கூப்ட்டாலே அது வந்து வெற்றியே அடய மாட்டேங்குது
ம் கண்டிப்பா
பாக்கலாமா அதா எங்க அப்பாவிருக்கு வந்து பக்கத்து அருகில் ஒரு சித்தர் கோவில் ஒண்ணு இருக்கு அங்கயே அதற்கு போக வேண்டும் என்று நீண்ட நாட்களாகவே ஆசையாக இருக்கிறது அவ்ங்களுக்கு
என்ன ஊரு
ஆ பக்கத்திலேயே கணக்கம்பட்டின்னு சொல்லிட்டு
ஓ ஆமா ஆமா ஆமா பழனிக்கு பக்கத்துல தான
ஆமா
ஆமா ஆ நானு கேள்விப்பட்டுருக்க
ஆ அதா நா பழனிதா ஃபர்ஸ்ட் போகலா அப்டின்னு முடிவு பண்ண
அ
நா பழனி போகலாம்னா அப்பா வந்து மலை ஏறுதல் அவ்ளொவா நல்லதில்ல ஏன்னா அவ்ங்க வந்து ஹார்ட் பேஷன்ட் இல்லயா
அ ஆ
அதனால யோசிச்சுகிட்டே‌பழனி போக கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க
ம் ம்
ஆ அதுக்காக இப்ப சரி அங்கயாவது போகலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கும் வாய தொறக்கல
ம்ம் ஆமா நான் இவங்க என்னோடைய கணவர்ட்டயுமே நா சொல்லிட்டிருக்க அது அங்க பழனிலதான் என்னோட அண்ணனுடைய மகள வந்து கல்யாணம் பண்ணி குடுத்து இருக்கோ ஆ அவங்க வந் து அந்த கோவில் என்னாது அது அந்த நீங்க சொன்ன கோவிலுக்கும் கணக்கம்பட் டி ஏ ஐயாவோட கோவிலுக்கு அப்ப அருகாமைல தா இருக்குற அத்தா சொல்லியிருக்காங்க அது ஒவ்வொரு முறையும் எனக்கு இ தொலைபேசில பேசும் போதெல்லா வந்துட்டு போங்க இங்க இங்க வந்துட்டு போணுன்னு சொல்லிட்டு தா இருக்குறாங்க எங்களுக்கு போறதுக்கான நேரமே எனங் எங்களுக்கு அமைய மாட்டிங்குதுன்னு தா சொல்லணு அது இவங்ககிட்டயே நா சொல்லிட்டே போயிட்டு வருவோ சும்மா போயி பாத்துட்டு வருவோமேன்னு சொல்றே என்னோட கணவர் வந்து எ களம்பணும்னாலே களம்ப மாட்டேங்கெறாங்க அதுதா பெரிய ப்ரச்சனயா இருக்கு இல்லன்னாக்கா எனக்கு நா போய் பாத்துட்டு வரதுடா கெட் பாத்துட்டு வந்தறலா இருவ் களம்புனா கூட போயிட்டு ப காலேல பாத்துட்டு கூட அங்க பக்கத்துல அவங்களு மொத வீடெல்லா வாங்கிட்டு அங்க நல்ல விதமாக தா இருக் காங்க போய்ட்டு வரலா கணவரு கேக்க மாட்டாங்கறாங்க மீண்டும் அடுத்தலைப்புல பேசுலாம் தோழி நன்றி தோழி
நன்றி தோழி